ஹலோ
ஹலோ
அக்கா எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேமா நீ நல்லார்க்கியா
ஆ நல்லாருக்கறே மாமா குட்டி பையலா எப்டி இருக்காங்க
எல்லாரும் நலம் நீங்கலா எப்டி இருக்கீங்க
எல்லாரு நல்லாருக்கோங்க்கா என்ன ஃபோனேப் பண்றதில்ல ஆள் ரொம்ப பிஸியோ
ரொம்ப பிஸி
ரொம்ப பிஸி யா
ஆமா
ஏ என்ன என்ன ப்ராசஸ் பண்ணிட்டுருக்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க மேடம்
வெட்டி ஆபீசர்
வெட்டி ஆபிஸராருந்து பிஸிங்களா
எனக்கு தம்பி பாக்கவே நேரம் செரியா இருக்கு
ம்
நீ எப்படி இருக்க குட்டிமா எப்டி இருக்கா
ஓ எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா
பாப்பா ஸ்கூல் போயிட்டாலா
ஆ இப்பதான் போனா இப்பதான் கெளம்புனா
தம்பி நல்லா இருக்காங்களா
ஓ நல்லா இருக்கறாங்க
ஆ
இந்த கிளைமேட் இப்ப சேஞ்ச் ஆன மார்ருக்குல்ல இங்க மழ வந்துட்டு இருக்குதுல்ல காலையில இருந்து நேத்து நைட்டும் மழ நே நல்ல மழையா இங்க
ரொம்ப மழ இல்ல ஓரளவுக்கு மழ
ம் பாப்பாக்கு வேற மூக்கொழுகுது ஜின்னவளுக்கு ஜின்னவளுக்கு
மருந்து குடுத்தியா
அதும் ஆ இப்பதான் சாப்பாடு குடுத்துட்டு மருந்தும் ஊத்தி அப்டியே தூங்க வைச்ச தூங்கிட்டு இருக்கறா
என்ன மருந்து குடுக்குற
இங்க கவர்மெண்ட்ல குடுத்ததுதான் கா சளி மருந்து
அப்படியா
கேக்குது அது நல்லா கேக்குது இவளுக்கு சளிக்கு கேக்குது ரெண்டாவது தடவ சளி பிடிக்குதா அது ஊத்துன அதுதா ரன்னிங் நோஸ் தான் அப்டியே
அப்போ ஒன்னும் பிரச்சன இல்ல அது பிரச்சன அது கிளைமெட் மாறி இருக்குல்ல வெயிலும் மழையுமா இருக்கறனால
அதனாலயா இருக்குல்ல
ஆமா நெஞ்சில மட்டும் சளி கட்டாம பாத்துக்கோ
அந்த நெஞ்சுசளி அந்த மாறி இருந்துச்சுன்னா அந்த கற்பூர வள்ளி எலருக்குல்ல
ஆமா அது நல்லா வாட்டி
பெரிய பெரிய எலையாவே இருக்கு அத அப்டியே தீயில வாட்டி அப்டியே ஒரு மைசூக்குள்ள மிதமான சூட்டுல அப்படியே நெஞ்சுல வச்சு வுடுவேன் அப்புறம் உச்சந்தலையில அப்டியே ம்
அப்புறம் இந்த எலைய நல்லா தீயில வாட்டிட்டு கழுவி தீயில வாட் டி ஒரே ஒரு இத்துனூன்டு ஒரு உப்பு கல்லு வச்சு அது சாறு வரும்லையா அந்த சாற வந்து உள்ள குடுத்தீன்னா ஃபுல்லா வந்துட்டு சளி நெஞ்சுல கட்டவே செய்யாது மேல வெக்கறது ஓகேதான் குடிக்க குடுக்கோணும் நம்மளே பெரியவங்களே நானே இப்ப எனக்கு சளி புடிச்சிச்சுன்னா அத கழுவிட்டு
நமக்கு சரியக்கா அவ இப்ப
கொழந்தைக்கு ஆ தம்பிக்கு வந்து மூணு மாசத்துலயே நா குடுக்க ஆரம்பிச்சுட்டேன்
அப்படியா அது ஒன்னு தொந்தரவு ஆகாதா அவுங்களுக்கு
இது சைட் எஃபெக்ட்டே அதுல இல்ல மருந்தெல்லா கூட வயிரெல்லா புண்ணாகு கொழந்தைங்களுக்கு தொண்டையெல்லா ஒரு மாரி இருக்கு இருமிட்டே இருந்தாங்கண்ணா இது சளி சீக்கிரோ நல்லாயிரு தொளசி சாறு இது கற்பூர வல்லி இதெல்லா குடுத்தோம்னா ரொம்ப நல்லது
அது சும்மா அந்த நெஞ்சுல தலையிலியு வச்சு உட்டுருக்க குடிக்கிறக்கு இன்னு குடுத்தது இல்ல பெரிய பொண்ணுக் குடுத்துருக்க
சின்னவளுக்கு குடுக்கலா நெஞ்சில சளியே கட்டாது ஜீரணோ நல்லா ஆகு
சரி சார் ஓ
அதனால அந்த ஓமம் ஆ ஓமம்லா சாப்பறோல்ல
ஆமா
அந்த மாரி அந்த இத வந்து ஓம எல இது இது கொழந்தைகளுக்கான எலதா
ம்
நமக்கு சளி புடிச்சாலே நம்ம நல்லா கழுவிட்டு சும்மா வாயில போட்டு கூட மெல்லலா ரொம்ப ஆ மென்னு சாறு முழுங்கலா அப்படி இல்ல அப்படின்னா நம்ம தீயில ல தோச சட்டில லேசா வச்சு சூடு பண்ணிட்டு அப்படியே அந்த சாற எடுத்து குடிக்கலா இல்ல நமக்கு ரொம்ப நல்லது சளியே இருக்காது நெஞ்சில சளி சீக்கரோ புடிக்கவு செய்யாது நானு எங்க வீட்ல வச்சிருக்க ஒரே ஒரு செடி வச்சு அது நறைய வந்துருச்சு
ம் அது சீக்கிரோ வளரு ஒன்னு நம்ம இத்தனைக்கு எங்க கீழ ஹவுஸ் ஓனர் வந்து அது புடுங்கி போட்டிருந்தாங்க அது வேண்டானு சொல்லிட்டு நா எனக் கு மனசு கேக்கல அவ்ளோ ஃபிரெஷ்ஷான எல வேண்டானு சொல்லி போட்டாங்களா இல்ல அவுங்க மருந்துக்காக எடுத் து வச்சாங்களான்னு தெர்ல நா எனக்கு அதுக்கு உயிர் குடுக்குறன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வன்ட்ட எடுத்துட்டு வந்துட்டு எங்க வீட்ல வந்து அது நட்ட வச்சா குச்சி வச்சாலே போது அது அப்படி படர்ந்து வருது அது நல்ல பெரிய பெரிய ஒரு கை சைஸ்க்கு இருக்கு
அதுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவப்படாது அ தண்ணி நறைய இழுக்கு இப்ப ஒரு டைம் ஊத்தனா மூணு நாள் கழிச்சு ஊத்தனாலே போது அதுலயே தண்ணி மழ டைம்லலா நல்லா வரு அ
மணி பிளாண்டு அதே மாரிதா சின்னதா தா வாங்கி வச்சே அது வீட்டோட ராசியு பொறுத்தா என்னன்னு தெர்ல பழைய வீட்ல பாத்தா அது வளரவே வளராது வாடி வாடி போயிட்டுருக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு பாத்தா அப்படி படர்ந்து கொடி மாரி அப்டியே இதாயிட்டுருக்கு
நல்லது அது அ அ அது வளர்றது நல்லது
ஆனா அது வளர போறதுக்கு ரூட்டுதா இல்ல அந்த மாரி
அது ம் கயிறு கட்டி கட்டி அப்படியே கொடி மாரி அப்டியே போட்ரு வீட்டு முன்னாடி அது அலகா இருக்கு ம் சிக்சாக் மாரி கொடி போட்டு உட்டேன்னா அது அலகா வளந்துரு
இதே மொட்டமாடி இருந்திருந்தா தக்காளி எல்லாமே வச்சிருக்கலா இல்ல இந்த ஒரு வீட்லல்லா பத் ஏனா மொட்ட மாடி மேல அத்தன செடி வீட்டுக்கு தேவையான காய்கறி பச்ச மொளகா தக்காளி எல்லா மேலருந்து பொறிஞ்சி ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க எனக்கு அந்த மாரி எல்லா எனக்கு கார்டனிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம் ப ஆச ஆனா வீடு அந்த மாரி இல்லையே ஆமா அது நம்ம பராமரிக்கணு நல்லா இப்போ முப்பத்தி ஆறு வயது தே நிலை மூவில அ ஜோதிகா எப்படி அந்த மொட்ட மாடி ஒரு மாரி டெக்கரேட் பண்ணிருப்பா
ஆமாமா
அந்த மாரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சி
பண்ணனு
ஆர்கானிக்கா நம்மகிட்ட இருந்து கெடைக்கு அப்டிங்கிற மாரி குடுக்கணு
ம் ம் அந்த மாரி பண்ணம்னா நல்லாருக்கு நமக்கே அது நல்லது எந்த இதுமே போடாம உரம் போடாமா இயற் கை உரம் போட்டு நம்ம வளத்தம்னாலே நம்மக்கு
நல்லதுதா அதுதா ஐடியா இருக்கு அந்த மாரி பிஸ்னஸ் பண்ணனுன் ஐடியா இருக்குது பாப்போ என்ன பண்ணலான் பாப்போ சாப்ட்டாச்சா நீங்க
இனிமேல்தான் நீ சாப்ட்டியா
ம் சாப்ட்டாச்சுக்கா நானு வேலைலருந்து வந்ததுமே காலைலே சாப்ட்ருவே ஐந்து மணிக்கெல்லா சாப்ட்ருவே
அஞ்சு மணிக்குலா சாப்ட்ருவியா வெரி குட் நாங்கதா டைமிங் இல்லாம சாப்ட்டுட்ருக்கோ
ஏ என்னோட டைமிங் பாத்தீங்கன்னா அத விட
ம்
ஏன்ங்கா நீங்க வேற நைட் ஷிஃப்ட்டு போய் ரொட்டேஷ் ரொட்டேஷனே மாறிட்ருக்குது நாதா பர்ஃபெக்ட் டா இருக்கன் சொல்றே நீங்க
அஞ்சு மணிக்குல்லா சாப்ட்ரில்ல
சாப்புட்டு அப்புறோ இன்னிக்கி இன்னிக்கோட ஃபுட்ட செஞ்சுட்டு இன்னிக்கு சாப்பாடு கட்ல கொலம்பு முட்டையு அவிச்சிட்டே இன்னைக்கோட ஃபுட்டு முடிஞ்சுது ஆ அவுருகிட்ட சொல்லிருவே வீட்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஊற வெச்சுருங்கன் சொல்லிருவே அவுரு ஊற வஷ்ட்டாரு காலைல வந்து அரிசி கலுவி அரிசி ஊற வச்சுட்டே கொஞ்ச நேர அப்டியே மூஞ்சி கைகால்லா கழுவிட்டு ஃபோன பாத்துட்டு கொஞ்ச ரெஃப்ரஷ் ஆயிட்டு ட்டு ஆறு மணி ஆற்ற மணிக்கு போய் சமச்சே
ஓ
பாப்பா ஏழு மணிக்கி கெளம் ஆ எழுப்பி அவள கெளப்பி ஐயோ ஏ கேக்குறீங்க
எத்தன மணிக்கு ஸ்கூள்ளு பாப்பாக்கு
எட்டே எட்டு நாப்பத்தஞ்சுக்குலா அங்க இருக்கணு
நீ கொண்டு போய் உடுவியா தம்பி உடுவாரா
அவருதாங்க்கா கொண்டு போய் விடுவாங்க என்னால முடியாது ஸ்டாமினாவே இருக்காது ஏன்னா நா காலைல வந் நால்ர மணிக் கலா வந்துருவே வீட்டுக்கு வந்ததுக் அப்புறோ தூங்காம இருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா ஒரு டைம் இப்படிதா என்ன அறியாம நா தூங்கிட்டே
ஓகே
அப்பறம் பாத்தா எந்திர்ச்சு பாக்கற மணி பத்தர
பாப்பாக் ஸ்கூல் போ முடியாது
ஸ்கூலுக்கு போக முடியாம லீவ் ஆகி ஸ்கூலுக்கு போய் ரெண்டே நாள்ல லீவ் ஆய்ருச்சு அதுல இருந்து நா என்ன பண்றது தூங்காதடா தூங்காதடான் சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் மாரி
ஆ
அப்டி இருக்குறே தூங்க கூடாது தூங்க்கூடாதுன்ட்டு கொஞ் நேரோ ஃபோன பாத்துட்டு அப்றோ போய் சமச்சிட்டு அப்றோ இவள கெளப்பி குளிக்க வச்சு தலசீவிவுட்டு அந்த கேப்ல இவரு அவளுக்கு டிஃபன்ல போட்றது எடுக்றது இதெல்லா பண்ணுவாரு
அழுகாம் போறாளா பாப்பா
ஸ்டார்ட்டிங்ல அழுதா இப்பவு அழுகுறா ஆ புடிக்கல மிஸ்ஸு திட்டறாங்க மிஸ்ஸு திட்டுவாங்க எதுக்கு திட்றாங்க நீ எதாது தப்பு பண்ணாதான திட் டு இவ என்ன பண்றானா
ஆ
ம் வாஷ்ரூம் போனுன் சொல்லிட்டு சொல்றா கூட்டிட்டு போனா அங்க ஆயமா வந்து மத்த கொழந்தைங்களயு பாக்கனுல ஒவ்வொருத்தோங்களுக்கு இன்னர்வேர் கூட போட தெரியாது அந்த மாரி கொழந்தைங்க இருக்கு அவுங்க கழட்டி ஒக்கார கூட தெரியாது அந்த மாரி கொழந்தைங்கள பாத்துக்கறாங்க அந்த கேப்ல இவ என்ன பண்றா ப பாத்ரூம் பைப்ப திருகி தண்ணிலாட்றது
அப்ப திட்டுவாங்க
அதுதா தண்ணில ஆடி யூனிஃபார்ம் எல்லா நனஞ்சு ஷூவு சாக்ஸு எல்லா நனஞ்சு அன்னக்கி போறோ ஒரே கம்ப்ளைண்ட்டு தண்ணில ரொம்ப வெளயாட்றாங்க இந்த சைடு இப்டி திரும்பறதுக்குள்ள இவுங்க தண்ணில இங்க ஆடிட்றாங்க டிரஸெல்லா நெனஞ்சுருது அப்டின் ட்டு எதோ டிரெஸ போட்டுவுட்டு அனுப்புனாங்க இவுளுக்கு
அதெப்டி ட்ரெஸு வேற டிரெஸு வச்சிருப்பாங்ளா
அவுங்க ஸ்பேர் வச்சிருப்பாங்கக்கா இங்கொன்னு நம்மளயு கொண்டு வர சொல்றாங்க அதாவ்து ஒரு ஒரு செட்டு ட்ரெஸு ரெண்டு இன்னர்ஸ் மட்டு குடுத்து விடுங்க பேகுக்குள்ளயே தனியா ஒரு கவருக்குள்ள போட்டு குடுத்து வுடுங்க அப்டின் சொ சொல்லிருக்காங்க குடுத்து வுட்ருக்றே ம் அதுதா சாப்பிடும்போது ஒண்ணு சிந்து இல்லைனா ட்ரெஸுலயே மோஷன் போறது யூரின் போறது இதெல்லா பண்ணுவாங்கல்ல அதனால அப்டி குடுத்து விட சொல்லிருக்கறாங்க என்னக்கா
பாப்பா சொல்லிருவால்ல வந்தா
அதெல்லா ஒன்ர வய்சுலருந்தே அவ சொல்ல ஆரம்பிச்ட்டாக்கா ஆ அவ்ளுக் கரெக்டா ஒரு வயசுங்கம்போது அதுக்கா அவ்ளு பே கொஞ்சொ அவளுக்கு நெனவு தெரிஞ்சு சொல்ற அம்மா உச்சா அப்டின் சொல்வா அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போதே நா பேம்பர்ஸு அவ்ளுக்கு நிறுத்திட்டே அவ ஸ்டார் டிங்லருந்தே பேம்பர்ஸ் போட்றதோ அதெல்லா எதுமே இல்ல அதல்லா சொல்லிருவா ஆனா என்ன ஒவ்வொரு நேரோ ரொம்ப கடைசி நேரோ வரைக்கு அடக்கி வச்சிருந்துட்டு வந்து சொல்லுவா ஒவ்வொர் நேரோ லீக்காய்ரு கொஞ்சொ அந்த மாரி
சின்ன
கொழந்தைங்க தானே ம்
ஆமா
சேரி டி இந்தா குட்டி அழுகுறா நெனைக்கிறே இரு நா ஒனக் கூப்புறே நா பாத்துட்டு கூப்புறே ஒனக்கு ம் சேரி ஓகே நா வெக்கிறே ம் ம் ம்